தோழி கேக்குதுங்களா நா பேசுறது
அ கேக்குது கேக்குது
ஓகே நம்ம வந்து இப்போ வந்து இயற்கைய பத்தி பேசலாங்களா
ஆ கண்டிப்பா
கண்டிபாங்க ஆ ம் ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் இது இயற்கய எப்டி நம்ம பாக்கற்து அ இயற்கை இல்லனா நம்ப எ எந்த மாரியான ஆங்கில்ல நம்ம பேசலா ஆக்சுலா இயற்கை சீனரி அப்டின்ற மாரி பாக்லாங்ளா இல்ல இயற் கை சூழல் அப்டின்ற மாரி பாக்லாங்ளா எப்டி பேசலா அத இயற்கை சூழல்ன்ற மாரி பேசலா அந்த மாரி பசக்குடாதுங்கலா ஆ ம் எனக்கு நா நேத்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் போய்ருந்தேங்க அதுலந்தே நா ஆரம்பி க நா ஆச்சுவலா வந்து ஒரு மலய வந்து சுத்தப்படுத்த வேல என்னன்னா வந்து அது ஒரு பிலிகிரிம்ஸ் அதாவ்து வந்து எப்டி சொல்றதுங்க தமிழ்ல வந்துட்டு ஆ ஒரு ஆ ஆன்மீக பயணத்துக் போற மலங்க அது ஆசுலா போய்ட்டு எனா பண்டாங்க அப்டின்னா வந்து அ ஏகபட்ட குப்பைகள் அதாவ்து வாட்ரு பாட்டில் அப்றமேட்டு வந்து இந்த மின்டோசு சாக்லேட்டு் அந்த ஷூஸ்சு ஏகபட்ட இது வ குப்ப நெரபிடாங்க ஆக்சுலா வந்து ஒரு அது வந்து ஒரு மலை பேர சொல்லி அதனுடைய பாதுகாப்பு அபுடினு சொல்ட்டு ஒரு டேம் மேப் போட்ருதாங்க அத நா போய் பாடிசிட்பேட் பண்ணே என்ன வேல அப்டின்னா ஆ மல உச்சி வரக்யு போய்ட்டு எறங்கி வரப்ப அவுங்க வந்து கை க்ளவுஸ் இதுலா குடுத்துடாங்க அந்த இது எல்லா பொறுக்குணு அப்டின் சொல்ட்டு பொறுக்கி கொண்டாதுட்டு அங்க கே கேம்பஸ் எதுட்டு வந்தர்ணு அதுதா வந்து வேல இப்ப நா எதுக்கு சொல்றே அப்டின்னா இந்த இயற்கைய நம்ம எப்டி சீரழிக்கிறோ அது வந்து எப்டி எல்லா வந்து சீரழிக்கிற்து ஒரு பக்கோ சீரழிக்கிறாங்க ஒரு பக்க வந்து அத பாதுகாக்கறாங்க அப்டின்ற மாதிரி நா அத ஆ சொல்ல விரும்புறே ஆ நம்போ எந்தளவுக்கு நம்போ வந்து சீரழிக்கற்மோ அது குடுத்துட்டு தா இருக்குது பட் நம்போ வந்து அத வந்து சரியா பயன்படுத் தறோமா நம்ப இயற்கைய வந்து அத சரியான ஆங்கிள்ல நம்ப பாக்றமா நமக்கு சரியான புரிதல்ருக்குதா அப்டின்றதே எனக்கு ஒரு பெரிய டவ்ட்டா தா இருக்குது இவ்ளோ அமக்கலம் பண்றம்ல்லைங்ளா இயற்கையை எதித்து நம்போ சூப் து படுத்துறோ ஆ நமுக்கு அதுக்கான புரிதல் உண்மைலே இருக்குதா அப்டின்ற மாரி ஒரு நம் ஒரு எண்ணோ எனக்கு இருக்குதுங்க நீங்க எப்டி பாக்கறீங்க அது இயற்கை கொண்டான இயற்கை சூழல
அ இயற்கை ஒரு ஒவ்வொரு எடத்ல பாத்தீங்கனா புரிதல் வந்து இருக்குதுன் தா நா சொல்லுவே ஏனா இப்ப நீலகிரி டிஸ்டரிக் போயிட்டோன்னா அங்க வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் நம்மனால பாக்க முடியாது
ஆமா
ஒரு பிளாஸ்டிக் வந்து கீழியே பாத்தீங்கனா ஒரு செக் போஸ்டு வந்துரு அந்த எடத்துல வந்துட்டு நம்ப வண்டில இருக்கற பிளாஸ்டிக் ஒன் லிட்ரு பாட்டில் வரைக் கியூமே அவ்ங்க வந்துட்டு அங்கற்து எடுத்ருவாங்க ஃபுல் கம்ப்ளீட் செக் பண்ணி எடுத்து அங்க ஒரு ஒரு குண்டு மாரி இருக்குவே இப்ப போட்டு வைக்றாங்ளே அந் அந்த மாரி எடத்துல வந்துட்டு போட்டுறுறாங்க ஆ அதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வந்துட்டு அவ்ளோ எப்டி சொல்லலா சூப்பர்னே சொல்லிரலா அ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் பாக்க முடியாது ஆ அதே மாதிரி வந்துட்டு அங்க எல்லாமே ஃபைவ் லிட்டர்ஸ் கேன் தா இருக்குது வாட்டர் பாட்டில் ஒன் லிட்டர் டூ லிடர் இதெல்லா நம்ம கண்ணுல இப்ப பாக்கவே முடியறதுல்ல
எதுக்காக பைவ் லிட்டர்ஸ் தா என்ன கார்ணோ அது ஏ சி சின்ன இல பெருசா இருக்குது எனக் கார்ணோ அது தெரிஞ்சு கேக்றே
ஏ என்னது ஆ ஆச்சுலி ஓகே எண்ட தானா அ அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் நேச்சரை டிபெண்ட் பண்ணிதா அந்த ஊருங்களே இருக்குது சீசன் அதே மாதிரி இப்ப டூரிஸ்ட் அவங்க வந்
இல்ல மேடம் அது ந கேக்கல அது ந கேக்கல ஏன் ஒன் லிட்டர் டூ லிட்டர் பேன் பண்ணிட்டு ஃபைவ் லிட்டர்ஸ் மட்டு குடுக்றாங்க ஏ குவாண்டிட்டி பெருசாடுவங்க ஏதாச்
குவாண்டிட்டினா அ இல்ல இப்ப என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அ ஒன் லிட்டர் டூ லிட் அங்க இங்கன்னு கெடைக்கற மாதிரி யூஸ் போடுறாங்க அதே அ நம்பர் ஆஃ ப் இது இப்ப இப்ப ஒரு ஒரு ஃபேமிலி போகுதுன்னா ஃபைவ் லிட்டர் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு கேன் அந்த ஒரு கேன ரீயூஸ் பண்ற மாதிரி அவங்க குடுக்குறா அ வேற இடத்துல போய்ட்டு அந்த ஒன் அந்த ஃபைவ் வந்துட்டு நல்ல சார்ஜம் இருக்குன்னு நெனைக்கிறே நானு
அ
இப்ப ம் ஒரு எவ்வளோன்னு எனக்கு தெரியல இருந்தாலு நல்ல சார்ஜ் பண்றாங்க அந்த ஃபைவ் லிட்டர் தீந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டில் வாங்க நீங்க வந்து நம்ம யோசிக்க மாட்டோ அடுத்து தண்ணி வாங்க வேண்டா அந்த பாட் கீழ வந்துட்டு அங்கங்க வாட்டர் டீம் இருக்கு அந்த வாட்டர் டீம் போயிட்டு தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலா யாரும் வாங்கறது இல்ல என கேட்ட ஒரு பெஸ்ட் இது அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு எல்லாமே டின்ல குடுத்து அந்த கொக்கு ஸ்பரைட் எல்லா டின்ல மொட்டு தான் இருக்கு பாட்டில்ஸே பாக்க முடியாது
அதாவது என்னன்னா வந்து டிகர்ட் ஆயிடணு அதாவது மக்கி போயிடணு
அ ஆமா ஏன்னா அங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு நேச்சரை டிப் டிபன் பண்ணி போறோ அந்த ஊருங்க வந்துட்டு ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளோர் பண்ண போறோ இப்போ ஒவ்வொரு எடம்னா இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பழனி போறாங்கன்னா எதுக்கு அங்க வந்து ஏதோ கோயில் இருக்கு இருக்குன்னு நெனைக்கிறே நானு அது அத டிபெண்ட் பண்ணி பழனிக்கு போறாங்க அதே மாதிரி இப்போ எல்லா இப்ப எல்லா ரிலீஜன்லயு அதே மாரிதான் இருக்கு ஆனா இங்கன்னா அந்த மாரி எதுவு இல்ல நேச்சர டிபெண்ட் பண்ணி போறோ அங்க இருக்கிற வந்துட்டு அ கெளைமேட் கண்டிஷனு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நெறைய பிளேஸு இருக்கு அதுக்கு அதுகாகவே போறோ அத வந்துட்டு இப்ப வந்து இந்த ரூல் வரலன்னா இப்போ நீல்கிரிஸ் ன்றது வந்துட்டு இந்த மாரி இருக்காது என்னோட அறிவுல பாத்தீங்கன்னா
ஆமா ஆமா இன்ன ஒண்ணு என்ன ஒண்ணு நீங்க நீல்கிரிஸ் பத்தி பேசினே இல்லைங்களா அப்பா எனக்கு இன்ன ஒன்னு ஞாபகம் வருது இந்த டாஸ்மாக்கில் அதுக்கு முன்னாடி எப்டின்னாங்க அந்த இந்த பாட்டில் வந்து நான் வந்து இந்த வாக்கிங் போவே அந்த கொளக்கரைையல்லா வாக்கிங் போவே ச நீல் சேர் நெறைய இருக்கு இது என்ன பண்ணுவாங்க குடிச்சிட்டு இந்த நைட்ல வந்து இருட்டு ஆன பகுதி வந்து குடிப்பாங்க குடிச்சின் அந்த பாட்டல ஒடச் போட்டுருவானுங்க இல்ல பாட்டில் அங்கங்க போட்டுருவானுங்க இப்ப இந்த கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு என்னன்னா அந்த பாட்டில் ஒரு கியூ ஆர் கோடு இருக்கு அந்த கியூஆர் கோடு கடையில கொண்டு போய் திருப்பி கொடுத்தீங்க பத்து ரூபா ரிட்டர்ன் தருவாங்க அவங்களுக்கு இப்ப பழைய பாட்டல தான் இருக்குதே தவிர புது பாட்டல ஒண்ணு கூட பாக்க முடியதுல்ல இப்ப அது தொட்டு நெறைய அத தொட்டு நெறைய அவங்களே எடுத்துட்டு போயிறாங்க இப்ப இன்னொன்னு நடக்குது தெரியுங்ளா டாஸ்மாக்ல வ வாட்டர் பாட்டில்க கொண்டு போயிட வேண்டியது எம் டி வாட்டர் பாட்ல அங்கயே ஓடச் அத ஊத்திக்க வேண்டிது ஊத்திட்டு அ சரக்கு பாட்டில ரிட்டன் பண்ணி பத்து ரூபா கையோட வாங்ட்டு வந்துர வேண்டியது இந்த ரொம்ப நல்ல விஷயங்க ஆக்சுவல பாத்த அப்டின்னா ரொம்பவு வந்து பத்து ரூபா நா இருபது ரூபா கொடுக்கலா அந்த விஷய ஏனா குளக்கர ஃபுல்லா சுத்தி உடச்சு உடச்சு வச்சிருப்பாங்க ஒரு பாட்டில் எல்லா அடுத்து த்தி பாத்தே பாட்டல்லா இருக்கு அவனுட்டு தண்ணி புது தண்ணி வந்துச்சுன்னு வச்சுகோயே ஒரே பாட்டல்லா மிதங்கு அந்த குளத் துல இப்ப அந்த பாட்டல்ல வந்து இந்த கண்ணாடி பாட்லே இல்ல அ ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லா பாக்குறப்ப இந்த ஸ்பூனு அப்டி இந்த சில்வர் ஃபாயில் பேப்பரு சுண்டல் கட்டுறது அந்த பக்கெட் இதுக்கெல்லா கூட ஏதாச்சு திருப்பி வாங்கற மாரி ஷாம்பூ இதெல்லா ஏதாது திருப்பி வாங்கற மாரி பத்து ரூவா குடு ரெண்டு ரூவா குடு ஒருவா கொடுன்னு வச்சுகேயே ஜனங்க வந்து அந்த அவேர்னஸ்ஸ திருப்பி கொடுத்துருவாங்க
கண்டிப்பா இது வந்து ட்டு ஜனங்க யோசிக்கிறது இல்ல நம்ம நல்லதுக்காகத்தா இவங்க இப்டி பண்றாங்க நம்ம இதுப அதுக்குமே ரிவார்டு எதிர்பாக்கறாங்க நீ ஏதாச்சு ஒன்னு குடு ஆ நா இப்போ நா சாப்பிட்றே நா வந்துட்டு கொஞ்சோ இதா இருக்கணுனா நா எல்லாமே எல்லா குப்பையு எ பேக்ல தூக்கிட்டு வந்துட்டு வீட்ல வந்து டிஸ்போஸ் பண்ணிட்லா ஏதோ ஒன்னு பண்ணிரலா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்கயோ தூக்கி போட்டு போய்றாங்க எனக்கு என்னன்ற மாரி போய்டுறாங்க ஆனா அ அது யோ அதுக்கு ரிவார்ட் கிடச்சா நம்ம ஏத ஒண்ணு பண்ணலா அதுக்கு கூட நம்ம தூக்கி போடுற விஷயத்துக்கு கூட ரிவார்ட் எதிர்பாக்குறாங்க
ஆமா நானு னோ ன்னு சொல்லுவப்பா பசங்கல கூட சொல்லுவே என்ன சொல்லுரே அப்டினா இந்த வாட்டர் பாட்டில கொண்டு போவாங்க நா முடிஞ்சளவு வந்து இந்த வெளியே போறோ அப்டினா வீட்ல இருந்து ஃபில் பண்ணி தா கொண்டு போவோ வாட்டர் பாட்ல இது வாங்கற வேல இருக்க சூழ்நில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ரீயூஷ் பண்ற வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோ அப்டின்னா குடிச்சிட் டோ அப்டின்னா தயவு செய்து நா சொல்லுவே பசங்க கிட்டையு சேரி நமக்கு கூட இருகவுன்னு டையு சேரி தூக்கி போடாதை ன்றுவே பஸ்ஸுக்கு ரோட் சைடு தூக்கி போடாத அப்டின்பே இங்கே கிழே போடு பஸ்லேயே போடு பரவால குப்பையானாலு பரவல்ல இது என்ன பண்ணுவாங்க டெபோல நாளைக்கு காலைல கூட்டுவாங்க கூட்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த குப்பைகுள்ளே போவு அது வந்து ப்ராப்பரான அது போய் சேர இடத்துக்கு போய் சேரு நீ வந்து ரோட் சைடு மட்டு தயவு செய்து தூக்கி போடாத அப்டின்பே ஆனா இதுக்கே வந்து நா என்னோட எண்ணத்துக்கே வந்து மண்ணலி போட்ட ஒரு ஆள்தா இருக்குது எப்டின்னா பஸ்ஸு போகுது பஸ்ஸு போய் நின்னவுனே என்ன பண்றாரு அந்த கண்டக்டர் என்ன பண்றாரு திட்டிக்கிட்டே என்ன பண்றாரு எல்லா செருப்பு எல்லாத்த என்ன பண்றரு பஸ்டாண்ட உள்ள போற மாரி பஸ்டாண்டு வெளியவே தள்ளி விட்றாரு அத ஆஹா நம்ம ஒன்னு நினைச்சோ இப்டி ஒரு ஆள் நினைக்றாரு அப்டின்னு நினைச்சுக்கிட்டு அதாது அவருக்கு அந்த இதுவே தெரியமாட்டேங்குதே ஆக்சுவலா இதுக்கு பஸ்டண்ட் கொண்டு போட்டனா டெபோல விட்டாங்கன்னா டெபோல கூட்டுறவ வந்து கூட்டி தள்ளுவாங்க அவங்க பிரிப்பாங்க அதாவது அங்க டெபோல பெரிய இடமா இருக்கு அங்கெல்லா வந்து பிளாஸ் டிக் பாட்டல்லா அங்கங்க போன போய் சேரவேண்ட எடுத்து போய் சேரு அத வந்து ரோட் சைடு தூக்கி போடாதீங்க அப்டிம்பே நானு ஆ ரோடு சைடு தூக்கி கூட அப்டியே போடு பரவால குப்பையா இருந்தாலு பரவால்ல பெரிய பொருள்தா அது வந்து பெரிய குப்பைல்லா மண்ணல்லா ஆகாது கூட்டி தல்றப்ப வந்து பண்ணு அந்த போய் சேரவேண்டிய எடத்துகு போய் சேரு அப்டின்ற மாரி நா சொல்லுவே அத எந்தளக்கு இது வந்து நா நினைக் கிறது சரியா
இல்ல இல்ல நம்ப ஒன்னு நினைப்போ அது வந்துட்டு யோசிக்கிறவங்க ஓரு சிலவங்கல்ள என்ன நினைப்பாங்க ஓகே பரவால்ல இப்டி யோசிக்றாங்ளே நம்ம அப்டி பண்ணிர்லா அப்டின்னு ஆனா சிலவங்க வந்துட்டு
எத்தன பேர் பாக்கெட்ல கொண்டு போய் பாட்ல் கொண்டு போய் வீட்டுல கொண்டு போட்டு போட மாட்டாங்க சோ வந்து இன்டர்வியூ ஒரு போறோ அப்டின்னா ஃபைல் மட்டுந்தா எத்து போவோ பாட்ரு தேவப்படுது அப்டின்னா தூக்கி நம்ம டஸ்பின் தேடிட்டு இருப்பமா அத சொன் சரி ஓகே அட்லீஸ்ட் நீ வந்து ரோட் சைட் எரியாத அத யார்க்கு கண்டு காணாம போயிடுவாங்க அத அ போய் சேரவேண்டிய எடத்துல சேராது அட்லீஸ்ட் பஸ்லயாச்சும் போடு பஸ்ல போட்டாச்சு அந்தளவுாச்சு யோஸ் சி அப்டிங்கறத அதாவ்து கோறே அதான் பாருங்க எனக் இது உண்மலயே வருத்தோ ஆனா பட் நா இது எங்க எப்பபதா சொல்லுவே அட்லீஸ் உன்னால குப்பத்தொட்டில போட முன்னாலு இந்த வேலயாச்சும் பண்ணு நீ எரியாத ரோட் சைடு தயவுசெய்து எரியாத அப்டிம்ப ரோட் சைடுல கண்ணாடி பொரு குள்ளையோ ஸ்பூனயோ இல்ல எதயுமே எரியாத அப்டிம்ப பஸ்ல பயணம் செய்றப்போ என்னன்னா இந்த குப்பைகள்லா வந்து இயற்கையோட இதுல போய்ட்டு அந்த
கண்டிப்பா ஒரு பிளாஸ்டிக் நம்போ நம்ப வீட் லேயே காடன்ருக்கு ஒரு பிளாஸ்டிக்கு அடியில ஒரு சீட போட் டு அது மேல ஒரு பிளாஸ்டிக் போட்டு அதுக்கு மேல மண்ணு போடுங்க அது தலைகில நின்றாலும் அது வந்துட்டு ட்டு வளந்து வராது அந்த காமன் சென்ஸ் ஸு வந்துட்டு யாருக்குமே இல்ல அ இப்ப எவ்ளோ அவுங்க கேப்பாங்க இந்த மரத்த வச்சுட்டு எனக்கு என்ன யூஸ்ஸுனு உன இன்னைக்கி யூஸ் இருக்காது மேபி
யோ ஒரு பத்து இருவது வருஷொங கழிச்சு அவுங்க அந்த வழி போகும்போது அவுங்கள்க்கு இப்போ இந்த கர்மான்றது வந்துட்டு நா ரொம்ப பிலிவ் பண்றது
கண்டிப்பா
ஏனா இன்னைக்கு ஒரு மேபி அந்த எடத்துல அந்த அன்னைக்கி வெயில் தாங்காம நம்ம நிண்டுட் இருப் ப்போ அதே அ எ எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்கு வந்துட்டு போறாங்கன்னா அவுங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கூ எ யா இப்ப எனக்கு சம்மந்தம் மே இல்லாத ஒரு ஊருக்கு நா எப்பவுமே போ மாட்டே
ம் ம் ம்
அப்ப அந்த டைம்ல வந்துட்டு ஒரு வெயிலுக்கு நம்ம நாம் அன்னைக்கு அந்த எடத்துல அன்னைக்கு ஒரு நம்மளே யோசிப்போ அன்னைக்கா அங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சீட தூக்கி போட்டது பாரு இவ்ளோ மரமா அதனால பரவால்லன்ற ஒரு நம்ம பண்ண மாட்டோ எண்ணொ நம்மளுக்கு நார்மலி வரு
சிலா சிஸ்டர் நா என்ன சொல்ற அப்டின்னா செய்வனா அட்லீஸ்ட் யோசிக்க செய்ங்க அப்டின்ம்ப நீங்க யோஸிங்க உங்க சந்ததிக்கி நீங்க சொல்லி குடுங்க நீங்க செய்ய வேணா அவன் ட்ரை பண்ணட்டு அவனுடைய சந்ததி வந்து செய்யட்டு அப்டினா சொல்லுவ நானு ஃபஸ்டு யோஸிக்க வாச்சு ஆரம்பிங்க அப்டின்றதா என்னுடைய கருத்து அதா சொன்னேல்லயா டாஃபிக் ஆரம்பத்துல சொன்ன புரிதல் இருக்குதா இல்லையான் தெர்ல இற்கையனா என்ன அதோட நம்ப உண்மையிலே எந்தளவு புரிஞ்சிருக்கோ அத நம்போ சரியா பயன்படுத்துறோமா தெர்ல அப்டின் நா சொன்ன இல்லைங்களா அதுதா புரிதல் இருந்தாலே போது அதுக்கப்பறம் மாற்றங்கள வரத்து வாய்ப்பு இருக்கு மொதல்ல புரிய வைக்கனுங்க நம்ம ஜனங்களுக்கு
ஆமா ஆமா
ஆமாங்க தோழி நம்ம டைம் தாண்டி பேசிட்ருக்கோ நம்ம துண்டிச்சுக்கலா வேற ஒரு கால்ல எணஞ்சுக்கலா நன்றிங்க